ஆ வணக்கம் நண்பா
ஆ சொல்லுங்கண்ணே
என்ன எப்டி இருங்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கேண்ணா நீங்க எப்டி இருக்கீங்க ஆ சாப்டாச்சா
ஆ ஆ ஆ சாப்டாச்சுமா நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சுணே வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
ஆ இங்க எல்லா நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க
அ எல்லா நல்லா இருக்காங்கண்ணே
சேரி சேரி ஒண்ணும் இல்ல இது என்னது
அ கேக்குதாண்ணே
ஆ கேக்குது கேக்குதுப்பா இது ஒன்னும் இல்ல சும்மா ஒரு வண்டி ஒன்னு வாங்குணோம் டூவீல்லரு
ஆ சொல்லுண்ணே என்னாச்சு
இல்ல இல்ல புதுசா வாங்குனோம் சேரி அதுதா வந்து ஆ வாங்குவோம் ஏது என்ன மாடல் வாங்க என்ன வண்டி வாங்குறது அப்டின்னு தெர்ல ஆ அதனால வந்து
மைலேஜ் தா மைலேஜ்லா தெர்னா சிடி ஹண்ட்ரடு பஜாஜ் எடுங்க பிளாட்டினம்
ம்
இல்ல நார்மலா இது வேணும் அப்டின்னா ஸ்பெளண்ட்டர் பல்சர் இதெல்லா எடுத்துக்கோங்க அதெல்லா கொஞ்சம் மேலேஜ் தரும் நல்லா
ம் ம்
ஸ்போர்ட்ஸ் பேக் எடுத்துன்னா அது மைலேஜ் அந்த அளவுக்கு தராது ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லா
ஆமா ஆமா
ஆ எ இது எந்த யூஸ்காக வண்டி எடுக்குறீங்க
ஆ சேரிங்க வெளில எங்க போற நாலே
நார்மலா நம்ப ஓன் யூஸ்காக யா
ஆம்மா ஆம்மா
ஆ அது பா அப்பாச்சி பல்சரு அ இதுமாறி எடுத்துக்கலாம் மைலேஜ் நல்லா தெரியும் லிட்ருக்கு அறு அறுவது தரும்
அதா தா சேரி அந்த மாதிரிதா ஒரு வண்டிய ஒண்ணு வாங்கிடலா அப்டின்னு பாக்குறேன் நம்ப அந்த ராயல் என்பீல்டு அந்த மாரி வண்டி போட்றலாமா அப்டின்னு பாத்தங்க
ஆ அது ஸ்டீல் நல்லாவே இது தரு அது மெய்ன்டனிங் கொஞ்சோ அதுக்கு செலவாகு காலேல வந்து சொல்ற நா
ம் ம்
அத அத மெயின்டென் பண்ணி ட்டே இருக்கணு மாசோ மாசோ சர்வீஸ் உட்டுட்டு
ம் ம்
மெயின்டென் பண்ட்டே இருந்தா வண்டி நல்லா இருக்கு லைஃப் குடுக்கு அ மெயின்டன்ஸு பண்ணாம கொஞ்சோ உட்டோனா அது வேலைய காட்ட ஆரமிச்சிரு அப்புறோ எத இது
மெயின்டன்ஸு உடனு உட்றுலா ஆனா இங்கதா வந்து பயங்கரமா கொள்ள அடிக்கிறாங்களே
ஆ வண்டிய வெளில எடுத்துன தூக்கிட்றாங்ளா
என்னப்பா
வண்டி தூக்கிறாங்ளான் கேட்ட
வண்டிய தூக்கிற மாட்டான் வண்டில இருக்ற பொருள தூக்கிறானுங்க
ஆ பாட்ஸ்லா கள்ட்டிறானா
ம்
ம் அவ பாட்ஸ்லா அங்க செக்கெணன்ல விக்கிறாங்க அது எல்லாமே திருட்டு வண்டில விக்கிற்தா எல்லா பொருளு செக்கெணென்ல இங்க மார்க்கெட்ல விக்கிறது எல்லாமே அது இல்லாம ஆ
அந்த புது வண்டியாவே எடுத்துர்லா அப்படின்னு பாத்தது
ஆ
புது வண்டியாவே எடுத்துட்டோனா கொஞ்சோ இதா இருக்கு
ஆமா புது வண்டி எடுக்குனா அதே போது டூ வீலர் னா ஒரு ஓனர் இருந்தாதா நல்லா இருக்கு ரெண்டு மூணு ஓனர் ஒரு ஓனர்லா மாறி வந்துச்சுனா நல்லா இருக்காது வண்டி அவன் ஏதாச்சும் பண்ணிட்டு நம்மட்ட தள்ளி உட்டுருவான் ம்
அதுதான் சேரி ம்
எடுக்குலா எந்த வண்டி எப்டின் பாருங்க
செகெணன்ல வாங்கற்துக்கு புதுசாவே வாங்கிர்லா அப்டின்தா
ஆமாமா செகெணன்லா வாங்க கூடாது வண்டி இப்ப நம்ம புதுசா வாங்கிருனு புதுசா வாங்கி எதாச்சு பிரச்சன வந்தா கூடனா சேரி அது நம்பளாலதா அதுக் பிரச்சன வந்துச்சுன்னு கொஞ்சோ இது இருக்கு பழசு வாங்கி செலவு பண்ட்டு கெட ந்தா ஏன்டா வாங்குணோனு தோணு
ஆ
ம் வாங்குனா புது வண்டியா வாங்கிர்ணு
ம் ம்
சேரி ராயல் என்ஃபீல்ட்ருதா எடுக்க போறீங்ளா ஹலோ
என்னப்பா
ராயல் என்ஃபீல்டு தா எடுக்க போறீகளா
ஆமாப்பா அதுதா எடுக்குற மாரி இருக்து
கண்டோர் பேடு இல்ல கிளாசிக்கு
ஹிமாலயன் இந்த மாரி ஹிமாலயன் மாரி எதனா எடுத்தர்லாமான் பாக்குறே
ஆ இது டிரவல்லா பண்றதுக்கா
ஆமாமா
ட்ராவலிங்லா போற மாரி ஐடியா இருக்கா
ஆ
ஆ அப்போ எடுத்துக்கலானே
ஆ
அதுவு எவ்ளோ ஒன்னு ரெண்டு லட்சம் போல வரு அதுவு
ரெண்டு லட்சமா நேத்து எததா ஸ்கூல்
என்னா ப்ரைஸ்ல வாங்கலான் பாக்குறீங்க நீங்க
பிரைஸ் தா வந்து அதான் நான் என்னா ரே ரேட்டுக்கு வருதோ அந்த ரேட்டுக்கு அப்டியே வாங்கிற வேண்டிதா
ஆ
அதா எவ்ளோ அமௌண்ட் சொல்றாங்களோ அதுக் ஏத்த மாதி
இப்போ ஹோண்டால நியூ மாடல் வுட்டாங்க மவுண்டன் பைக் மாரிதா ஒன்னு நியூ மாடல்ல வுட்ருக்காங்க ஆஹ
ஆ அ
அது நல்லாதா இருக்கு அதையு பாருங்க புடிச்சிருந்தா வாங்குங்க
ஹோண்டாதா
ஆ இப்போ தா புதுசா லா லாஞ்ச்ண்ண ஒரு ரெண்டு மாசோ இருக்கு
ம் ம் ம்
ம் நம்ப ஏரியாவுல அந்த வண்டி நெறைய பேர் வாங்கல நா ஆன்லைன்ல பாத்தே ஒன்னு அ யூஸ் பண்ணவங்கள்ட்ட ரிவ்யு கேட்டுட்டுதா வாங்க முடியு தெர்ல யாரு யூஸ் பண்ல எ எப்டியாவ்து வண் டி எப்டி இருக்கு கண்டிஷனு ஓட்டலா எப்டி இருக்குன்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்ட்டே
ம் ம்
ம்
நல்லதுப்பா இப்டின்னா நாளைக்கு நேர்ல போயிட்டு போய் பா பாத்து கொட்டேஷன் எவ்ளோ போடுறாங்க அப்டின்னு பாத்துட்டு வரனு
ஆ
கம்பேர் பண்ணி பாப்போ இந்த வண்டி எப்டி இருக்கு இந்த வண்டி எப்டி இருக்குன்னு
சேரி
நீ இன்னைக்கு இத்துனு வந்ட்டங் தா
ஆ ம் ம்
உங்களுக்கு முக்கியோ இல்ல மூணு நிமிஷோ இருக்குது இன்னு
ஆஹ்
நம்மல்லா வேணுனா முட்டு குடுக்க வேண்டியதா
ம்
அது வண்டி வாங்கிட்டு அங்கேயே வேற எஸ்ட்டா ஃபிட்டிங் பண்றதுனா அங்கயே பண்ணிக்கலா நம்ப
ம் ம்
இல்லன்னா சு வெளில நம்ம ஃப்ரெண்டு கட ஒன்னு இருக்குது எதாச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணனு அப்டின்னா அங்கயே வண்டி வாங்கி அங்க ஃபிட் பண்ணிக்கலா
தெரிஞ்ச பையனா
ஆ தெரிஞ்ச பைய ஒருத்தவங்க ஒர்க்க்ஷாப் வச்சிருக்காப்புல
சேர் சேர்
ம்
நல்லா பாப்பாபுள்ளையா
ஆ நல்லா பாப்பாரு இன்ஜின் மட்டு எடுத்துட்டு போனா போது வண்டியே ரெடி பண்ணி கொடுப்பாப்புல அந்த அளவுக்கு தெறமையான ஆளு
ஓ மாடிஃபை பண்ணுவிங்களா
ஆ மாடிஃபை எல்லாமே பண்ணுவாரு டூ வீலர் போர் வீலர் எல்லாமே பாப்பாரு
எப்டி ஒங்க ஊர்தான அவரு
ஆமா இங்க நம்ப ஊர்தா
பரவால்ல பரவால்ல
ம்
அது ப்ரச்சன இல்ல எடுத்துட்டு போய் குடுத்துட்டா மட்டு போது
ம் டூ வீலரு உண்டு ஃபோர் வீலரு உண்டு
உ இப்ப ஃபோர் வீலரும் மாடிஃபை பண்றாங்க ப்ரோ
ஆ டூ வீலருக்கு தனியா வச்சிருக்கா ஒரே எடந்தா பக்கத்துல போர் வீலரு இந்தாண்ட டூ வீலர்னுு ரெண்டா ஒரு கடவ அங்க லேபர்ஸ் இருப்பாங்க அவங்க வேற வேல செய்றவங்க ஓனர் நமக்கு ஃப்ரெண்டு
ம் ம் சேரி சேரி பாக்குற ப்ரோ
வண்டி எடுக்க போம்போது சொல்லுங்க வரே
சேரி சேரி எடு
கனவு
ஆ அப்பின்னா வந்து
இந்த பழைய வண்டிய என்னண்ண பண்ண போறீங்க விக்க போறீங்களா
ஆப்பா பழைய வண்டி நமக்கு
ஆ எவ்ளோக்கு குடுக்லான்ட்டு இருக்கீங்க
ம் பழைய வண்டி வந்து என்னா ரேட் வருதோ அதுக்கு அப்டியே போட்டுருலா பாக்குறே
ஆ வண்டி கண்டிஷன் எப்டி இருக்குன்னு சொல்லுங்க
ம்
நம்ப்ளே இங்க வாங்கறதுக்கு பசங்க இருக்காங்க குரூப்ல போட்டு விட்டா எ எட்த்துப்பாங்கா புடிச்சா வந்து கேட்டா குடுக்க வேண்டியதா ஆ
சரி சரி சரி
என்ன ப்ரைஸ் எதிர்பாக்குறீங்கன்னு சொல்லுங்க
உ உ
அ
ஏன்னா வண்டி இந்த வண்டி வாஞ்சி கொஞ்ச நாள் தா ஆகுது
ஆ எத்து
புதுசு தா
ஆ
அதனால வந்து கொஞ்ச அமௌண்ட் வச்சுதா சொல்லுவே நானு அது ஒரு ரேட்டு ஓகேனா அவங்க வாங்கிக்கிட்டோ என்ன நா சொல்றது
சரி ஓகேண்ண
உ
சேர்ரா ஏவ்ளோ இதுவா உ வருதுன்னு பாருங்க வண்டி கண்டிஷன்ல எப்டி இருக்குன்னு பாருங்க நீங்க எவ்வள பிரைஸுனு சொன்னீங்கன்னா குடுத்திட்லா சொன்னிங்கன்னா எ குரூப்ல போட்டுவிட்டா வித்தில்லா நம்ப
நாத்துன காரங்கள பாக்குறேன்ம்பா உ நேர்ல வந்து
ஆ சேர்டா
சேரிப்பா
உ உ ஓகேன உ